சொல்லுங்க்கா கேட்டீங்ளா ஆ சொல்லுங்க க்கா கேக்குதா கேக்குதா கேக்குதா ஒங்களுக்கு போ உ ஹலோ கேக்குதாக்கா இப்ப கேக்குதா இப்ப கேக்குதா ஹலோ இப்ப கேக்குதா இப்ப கேக்குதாக்கா ஆ
ஹலோ
ஹலோ
ஜீவிதா கேக்குதா
ஆ கேக்குதுக்கா சொல்லுங்க எனக்கு கே ஆ கே கேக்குதுக்கா எனக்கு கேக்குது ஹலோ எனக்கு கேக்குதுக்கா
கே க்குதா ஆ ஆ சேரி சேரி ஐயோ நா ப்ளூடூத் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிருக்க போல இருக்குமா அதுல வந்து வாய்ஸ் நின்னு போச்சட்டுருக்கு அதுலாம் ஆ அதுதா இல்ல இப்ப நா அதா சொன்னேல எனக்கு அந்த அன்னோன் நம்பர் டாஸ்க் கம்பளிட்டட் வந்துச்சல்லியா சார்ட்ட அனுப்ச்சு விட்டே அவர் வந்து அத கிளிக் கிளிக் பண்ணுங்க அப்டினாரு அத கிளிக் பண்ணதுக்கப்றோ தா இப்ப அவர்கிட்ட தா பேசிட்டு இருந்தே நானு
ஆ ஆ
பக்கிருச்சு சேரி அதுக்கப்ற நீ நாளைக்கின் சொல்றியா சரி உனக்கு ஒரு கால் பேசிட்டு அதுக்கப்ற சரி போயிட்டாங்க அவுங்க அவுங்கங் வேலய பாக்கலான்னு
ஆ இப்போ உங்கிட்ட நா ஒரு கால் பேசிருக்கேன் இப்போ ஒரு கால் பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச் சு
ம் ரெண்டு அந்து ஒரு ஒரு ஆ
டு கால் நாளைக்கி ரெண்டு பேசணுமா
ஆமா நா ஒரு நாளைக்கி ஒனக்கு அஞ்சு கால்ல நீ பேசலான்னா கண்டினியூஸா பேசிலாம் அதுக்கப்ற வேற டாஸ்க் வரு
ம் ம் அப்ப இப்பவே முடிச்சுடலாமாக்கா
ஆ முடிச்சிடலாம் ஆனா வந்து நா நீ வந்து ஒன்பத்த நையின் தேட்டிக்கு மேல ஃப்ரீயா இருப்பியா பேசலாம்
நையின் தேட்டிகா லை நா சாப்டேன் ஆல்ரெடி எங்க வீட்ல லைட் ஆப் பண்ணிட்டாங்க இல்ல இந்த கால் முடிச்சு நாளைக்கு கூட பேசலாம்
ஆ நாளைக்கு பேசிக்கலாம் ஏன்னா அப்ப பசங்களுக்கு எட்ரக்கி எட்டு ஒம்பது மணிக்கு தா டிபன் ஊத்துவேன் அவுங்க எல்லா சாப்டுட்டு படுக்கறது ஒ ஒம்பதர ஆயிடும் அதுக்குதான் நா சொல்றேன் ஆ மார்னிங் பேசலாம் நீ ஃப்ரீயா இருக்கும் போது எனக்கு மெசேஜ் பண்ணு நம்ப பேசலாம்
துங்னு வந்து பேசலாமான் கேட்டா இப்ப நம்ம போயி அது பேஸ்லாமா
பேசலாம் பேசலாம் அதெல்லா ஒன்னு இல்ல ஒனக்கு இப்ப என்கிட்ட பேசிட்டு அவுங்களுக்கு நீ பேசு உன் அஞ்சு டாஸ்க் நீ பண்ணனு ஒரு நாளைக்கி ஒரு நாளைக்கி அஞ்சு கால் பேசுனும் ஒனக்கு அதுல காமிக்கும் அது பேசிட் டினா ரெஃப்ரஷ் குடுத்தீன்னா திரும்ப உனக்கு கால் ஆட் ஆகும்
கு உங்கிட்ட நா பேசிட்றேன்
ஆ ஓகே ஒரு நாளைக்கு அஞ்சு கால் நீ பேசு தின்ன
ஆ எனக்கு இப்பதா கொஞ்ச கொஞ்சமா புரியிதே நெறைய டவுட்ஸ் இருந்தது
அ ஒ இல்ல பேசலா பேசலா அந்த மார்லா அதெல்லா ஒன்னு பிரச்சனல்ல
என் ஆ ம் உங்க டாட்டர் என்னா படிக்கிறாங்க ஆ
போயம்மா பால்காரு போ போம்மா போம்மாவா
அஹ
நீயே போய் எடுத்துக்கோ ஏ எந்த வேலையு செய்ய மாட்றா பால் காச சொல்றா எந்த வேலையு செய்ய மாட்றா‌ அப்டின்ட்டு மட்டன் செஞ்ச மதியொ ஆ தோச அவுங்க அப்பா ஊத் தி குடுத்தாரு சாப்டா ம் சேரி சே அத பால் அம் மா எங்கம்மா மாடு வச்சிருக்காங்க
ஆ ஆ
என்ன பேசுறன்னு தெரிய்யாம உ இது போன் இல்ல எ பொண்ணு ஃபோன் பேசுறேன் கிண்டல் பண்றா ஆ வெளையாட்டு விளையாட்டு புத்தி அதிகமா இருக்குது ப்பா சிறுவண்டல்லா வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனு தெரில மேக்கப் பண்ணுது இல்லெல்ல அந்த மித் தானி மெட்டின் கேள்விபட்ருக்கியா ஃபேஸ் பேக் அ அத எ அவுரு எங்க வீட்டுக்காரு யூஸ் பண்ணுவா ரு ஃபேஸ் வந்து ஒரு மாரி ரொம்ப கூலிங் கொசோ அ வுங்க வந்து அந்த
யூஸ் பண்லாக்கா நா கூட யூஸ் பண்றே அது வந்து ரோஸ் வாட்ரு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றே ம் ம்
நா தா நா சொன்னே எ பைய வந்து வெள்ல ஓடி போயிட்டா அவெ ஃப்ரெண்டுக்கு யார்க்கோ பர்த்து டேவா
ஆ ஆ
த்டேக்கு போறேன்
ம் எதாச்சி ஸ்கின் கேர் இருந்தா சொல்லுங்களாக்கா ரொம்ப மூஞ்செல்லா அப்டியே பிம்ப்ள்ஸ் பிம்பிள்ஸா அப்டியே அப்பி வெச்ச மாரி இக்குது
அதியே தான் இருக்கு என் பையன்னுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா மா நைட்ல வெளக்கெண்ண இருக்குல
ஆ
அது ஆமா ஒரு டப்பால வாங் ஒரு நூறு எம் எல் வாங்கி ஒரு ஒரு சின்ன டப்பால ஊத்தி வெச்சிக்கோ தூங்கும்போது கண்ணு சுத்தி அந்த இ இதெல்லா என் பையனுக்கு டெய்லி பண்ணி வுடுறேன் இப்போ நானு அத மூஞ்செல்லா நல்லா அப்ளே பண்ணி விட்டு அப்டியே தூங்கிடுனும் பிசு பிசுன்தான் இருக்கும் மூஞ்சி இப்டி இது பண்ல இல்ல நீ நம்ம அந்த மாரி இந்த சைடு இந்த சைடு பொரண்டு படுப்பனா தலைக்கானியில வந்து நீ ஒரு வே ஒரு துண்டு டவல் வேஸ்ட்டேஜ் டெய்லி யூஸ் இதுக்கு மட்டும் யூஸ் பண்றது பழைய டவல் இருந்தா தொவச்சி தலகாணில போட்டு நீ தூங்கிட வேண்டியது தான் என்ன இப்டி இப்டி படும்ல இப்டி திரும்பி படுக்கும் போது காலையில ஏந்து பாரு எதா உனக் இம்ப்ரூமென்ட் தெரியுதானு பாரு நான் இப்ப அவனுக்கு கொச்ச கொச்சன்னு இருக்குதும்மா அது தான் போணக்கப்
முல்த்தானி மெட்டியும் ஆனா கேக்குதுதாக்கா
இது தான் இந்த விளக்கண்ணல்லா இப்ப அவனு ரொம்ப பெஸ்ட்டா கேக்குது பேஸ் வந்து நல்லா
இப்ப ரொம் ஆ ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா நீங்க இது ஸ்கின் டாக் டரே நுங்க போய் பாக்கலாம்
அவனுக்கு உடம்புலயே ஃபுல்லாவே ப்ராப்ளமா இருக்குது
ஏ அதே மாதிரிதான்க்கா எனக்குமே முதுவுல பேக் சைட் ஃபுல்லாவே பிளாக் பிளாக் ஆயிடு சரி நானே மூனு வருஷமா ஸ்கின் டாக்டர் தா போயிட்டு இருக்கே அவுங்ககிட்ட தா நா பிம்பிள்ஸ்கு கேட்டு ஆஹ சரியாவல நெறய டாக்டர் போயிட்டே
ஆ
வாசுத வாசத இது ஆ ஐயோ அந்த டாக்டர் பேற மறந்துட்டுடேனே ஃபேமஸான டாக்டர் தா அவுங்க பாண்டில அந்த டாக்டர் கிட்ட தா போனே அ டாக்டர் பேர வேற மறந்துட்டே அவுங்க நெறய ஆயி மண்டு இதுமா நெறய
மெயினா வந்து சிக்கன் சாப்பிடு
ஆமா சொன்னாங்க ஹலோ ஹலோ கேக்குதாக்கா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ